ஆ என்ன பண்றீங்க
கேக்குதா
ஆ கேக்குதுப்பா
ஆ உள்ள ஒரு போன் கால் வந்துச்சு அதோட பேசிட்டு வந்த
அப்டிங்களா சரி சரி
ம்ம்
நானே இப்பதா குழந்தை எல்லா தூங்க வச்சிட்டு ஃப்ரீயா இருக்க எனக்கு அந் அதனால இப்ப பேசுனா என்னால கொஞ்ச ஃப்ரீயா பேசிக்க முடியு ஒரு நாலு மணி வரைக்கு இப்ப மணி என்னா மூணு ஆயிடுச்சிங்களா ரென்ற ஆ ரெண்றரையாகுது ஒரு மூன்ற நாலு மணி வரை க்கும் கொஞ்ச ஃப்ரீயா இருக்கலா அதுக்கு மேல கொழந்தைங்க வந்துருவாங்க வேலையாயிடு அடு
ஆமா அடுத்து நைட்டு சாப்பாடு செய்யணு அப்டியே வேல ரவுன்டிங் டென்னாயிரும் ஆ
டா இருக்குப்பா காலையிலருந்து சாயந்தர வரைக்கும் வேலையே எனக்கு சரியா போற மாரி இருக்
அப்டிதா இருக்கு இப்ப ஒரு ஆளா இருந்தாலு அப்டிதா இருக்கு ரெண்டாளா இருந்தாலு அப்டிதா இருக்
அது என்னமோ உண்மத எத்தினி பேர் இருந்தாலு அதே மாரிதா இருக்கும்
ம்
காலையில அஞ்சு மணிக்கு எழுந்தாலுமே வேலையே முடியமாட்டங்குது சீக்கிரமா எழுந்துட்டோ சீ சீக்கிர வேல முடிச்சுட்டு சீக்கிர ரெஸ்ட் எடுத்துக்கலானா
ஆ ரெஸ்ட் டுக்கு ரெஸ்ட்டுங்கறதுக்கு பேச்சே இல்லாம போச்
ஆமா
ம் ம் எய மாமியார் இருக்காக அதுனால தா பேச முடியல
ஆ இப்ப அததா கேக்க வந்த நானு அதாவது இப்ப வந்த ஆமா தனியா இருக் க்கீங்கல்லா இல்ல மாமியார்ல்லா இருக்காங்களா அப்டின்னுட்டு
மாமியார் கூடதா வந்த செரி மாமி நா வந்து தனியாருக்க இப்போ எய வீட்டுக்குதா மாமியார் வந்துருக்காங்க
அப்டிங்களா ஓ ஏ ஓ அவங்க எத்தன் நாள் தங்குவாங்க இல்ல வீடு பக்கம் இருக் இருக்குங்களா போயிடுவாங்களா நைட்டு இருந்துட்டு போவாங்களா ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாரி
இது வந்து சிக்கல் கா சிக்கல்
ஓ
சேரி எங்க ஊரு சிக்கல் நாங்க வந்து அங்க இருந்தோ எங்களுக்கு வந்து அங்க வந்து கொஞ்ச பிரச்சனயாகிக்கிட்டு இருந்ச்சு இருக்க முடியல
ஆ ஆ
அதோட நாங்க தனியா வீடு பாத்து முதுகுளத்தூர் வந்துட்டோ
ஓஹோ
இப்ப எங்கள பாக்குறதுக்காண்டி எங்க மாமியார் இங்க வந்திருக்காக எனக்கு மேரேஜ் ஆயி ஃபைவ் இயர்ஸ் ஆயிருச்சி கொழந்த இல்ல ம் அதோட அப்டியே இருக்கு ம்
செரி செரி பரவாயில்ல விடுங்க அதெல்லா‌ ஒண்ணுமே இல்ல அதெல்லா எங்க இருந்தா அத்தையே வந்து எங்க சொந்த அத்த பதினோரு வருஷோ பதினாலு வருஷமோ பதிமூணு வருஷமோ கொழந்த இல்லாத இருந்தங்களா இருந்தாங்களா அவுங்களுக்கு பின்னாடி கல்யாண ஆயிட்டு நா பொறந்துட்ட நா எ நா எனக்கு ஏழு வயசு இருக்குமோதா அவுங்களுக்கு கொழந்தையே பொறந்துச்சி அந்த அளவுக்கு கொழந்த இல்லாம இருந்து அடுத்த கொழந்த ஒடனே நின்னுரு ச்சி அந்த மாரி ஒரு ஒருத்தரோட ஒடம்பு வாட்டோ அப்டி இருக்கலா ஆ அது மாரி ஜீன் வந்து அந்த மாரி இருக்கலா இப்போ உங்க வீட்டுக்காரோட ஜீன் கூட வேறையா இருக்கலா அவு அவங்களோட தாத்தாவுல இல்ல அவங்க யாருக்கானா அந்த மாரி லேட்டா பொறந்திருக்கு அந்த மாரி இருந்தனால உங்களுக்கு லேட் ஆகலா எ ஃப்ரெண்டு அப்புடிதா அவ மூத்தார் பொண்டாட்டிக்கு பாத்தா ஏழு வருஷோ ஆவுது கொழந்தையே இல்ல இவளுக்கு கல்யாண ஆயி ட்டு கொழந்தாயே இல்ல எனக்கு எட்டு வருஷோ ஆவுது இப்ப கல்யாண ஆயிற்று ரெண்டு கொழந்தை ஆயிடுச்சு
இருக்கு ம்
வீட்ல ரெண்டு பேருக்குமே இன்னமு கொழந்தைய கிடையாது அந்த மாரி டிலே ஏன்னு கேட்டா ஆ ஒருத் ஒருத்தரோட இது கேட்டா அவுங்க மாமனாருக்கு அப்டிதா இருந்துச்சா அவுங்க மாமனாருக் லேட்டா தா கொழந்த ஆச்சா அந்த மாரி தா இவுங்களுக்கு இருக்கு அப்டின்னு சொல்லி அ இன்னு லேட்டா கூட ஆவுமா பத்து வருஷோ கூட ஆவுன்றாங்க அவ ஆனா என்ஜாய் பண்றா லைஃப அவ வருத்தமே படமாட்டா அவன்னா அவ கேட்டானா எப்படியா இருந்தாலு கெடைக்க தானாடி போது பத்து வருஷமோ பாஞ்சு வருஷமோ கழிச்சு கெடைக்க போது கெடைக்கலனாலு பரவாயில்ல போடி ஒன்னை மாரி நீல்லா அந்த இம்மிசைல மாட்டிக்கிட் டீங்க நல்லா இல்லன் நனச்சக்கிற போடி சொல்லிட்டு ஏ எ கூட பேசும்போது சொல்லுவா என்னாதா ஒரு ஏக்கோ இருக்கு கொழந்த வேணுன்ற எண்ணோ இருக்கு ஆனாலு பாதிக்க பாதி நேரோ விக்கற வெலவாசிக்கு இதுக்கு அட போடி இல்லாம இருந்துட்டாலே நல்லது தா சம்பாரிக்கறது எங்களுக்கே பத்தல கடன் அடச்சிக்கிட்டு லோ இது இது இல்லாம அவுங்க கார் வாங்கிட்டாங்க கார் லோனு அந்த மாரி லோன் எல்லா எடுத்துட்டு லோன் அடைக்கவு நமக்கு திங்கவு இதுக்கே போது அதெல்லா வந்தா டைப்பர் வாங்கறது எப்படி இந்த வேணா உட்றி அப்டின்னு சொல்லிட்டு பேசுவா ஆனாலு என்னோட ரெண்டு கொழந்தையும் பொறந்தப்போ வந்து பாத்துட்டு போனா வந்தால எனக்கு வருத்தமாவே இருக்கு நா வேண்டிக்குவ
இருக்கு
அவ சும்மா விளையாட்டுக்கு பேசனா கூட என்னதா நா சொ சொல்லுவா அப்படில்லா சொல்லாதடி என்ன தா இருந்தாலு எனக் கு அம்மான்னு என்ன கூப்புடுதுல்ல எ வாழ்க்க வாழ்றதுக்கு காரணமே எ புள்ளதா
ஆமா
போனா என்னைக்கோ எதுக்கோ நம்ப போய் இருந்துருக்லா ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டையில பொடச்சிக்கு எதுக்குடா இங்க கல்யாணம் பன்ட்டு வந்தோ நறைய நாள் நனைச்சறது உண்டு அந்த மாரி ம் பல தடவ சண்டையில வரும்போது ச்செய்க் எதுக் கல்யாணம் பண்ணோனு தா நனைக்க தோணு வேற எதுவுமே எனக்கு தோணாது கல்யணம் பண்ணாதா நீ மதியா இருந்து இருந்துக்கலா கல்யணத்த பண்ணி இதெல்லா அனுபவிக்கிறமேனு அந்தம நேரத்துல நம்ப புள்ள இரு க்கு நம்ப கூடவே இருக்கு பேசிட்டே இருக்கு சொன்னனே ஒரு துணி காய வைக்க போனா கூட வேற சிந்தன போவாம இருக்குனா புள்ள இருக்கறனால மட்டுதா இல்லைன்னு வச்சுக்கோங்களே நம் பைத்தியம் முடிச்சிரு ஆனா நீ ங்ளா ரொம்ப கஷ்டொ எப்டிதா அந்த தனிமை வ வந்து ஐய்யயோ அப்பா சாமி எப்டிதா தனிமைல இருக்கீங்ளோ தெரில ஆனா அது கொடும இருக்குறவங்களுக்கு அது தெரியாது இருக்குறவங்க என்ற நெனச்சிக்குவாங்க எதாவ்து ஆனா வந்து உள்ள இருந்து பாத்தா தா அந்த வழி தெரியு அந்தப் பொண்ணு சொல்லுவா கடிகார கடிகார முள்ளு வந்து டக் டக்குன்னு ஆடுதுல்ல அந்த சௌண்டே எனக் டேட்டா ஆவ்துடீ அதுனால காடிகாரத்துலேந்து பேட்ரிலா கய்ட்டி வச்ட்டன்னுவா
பாத்தீனா எவ்ளோ டிப்ரெஷன் ஆயிட்
ஆ சொல்லுவா என்னாடி அப்டின்னாங்க இதுக்காக ஓட ஒனக்கு ஒண்ணு வேணுண்டி அவர் வேலைக்கு போயிட்டார்னா அதுக்கு போர் அடிச்சிரு அவர் காலைலயே போயிட்டார்னா எவ்ளோ நேரொ செல்லு பாக்கு எவ்ளோ நேரொ டீவி பாக்கு அதெல்லா முடியாது இல்ல ஏன்ட்டயே ஃபோன்லயே பே ஸ்னா கூட ஒரு மணி நேரொ பேசுவ நானு அதுக்கு பிற்பாடு எனக்கு வேல இருக்கு என்னால பேச முடியாது இவங்க மத் தியொ சாப்பாட்டுக்கு வருவாக அப்டே நமக்கு ஓடி போய்டு வேல வேல வேலன எனக் அடுத்தடுத்து இருக்கு இல்ல செல்லு சார்ஜு போட்ருக்க மாட்ட புள்ள செல்ல கேக்கு
ம்
இப்டி கமிட்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு நமக்கு ஆனா அவளு பாத்தன்னா அமைதியா இருக்க மாரி இருக்குமா அவ சொல்லுவா கடுப்படிக்கி துரி யாரோ பேசுற மார்லா இருக்கு மண்டக்குள்ள எனக்கு அப்டினுவா அவர் வேல உட்டு வந் ந்தாதா அவ ஃப்ரீ ஆவாலே அந்த மாரி இருந்துது இப்போ கடவுள் புண்ணியத்துல அவளுக் ரெட்ட கொழந்த பொறந்திருச்சி ரெட்டக் கொழந்த பொறந்து ஆ அ ரெ ட்ட கொழந்த ஒன்னு பைய ஒரு பொண்ணு இதுதா ஆ அந்த ஹாஸ்பிட்டல் போய் பண்ணுவாங்கல்ல ஊசி போட்டு அந்த மாரிதா ஐ வி எஃப் ஆமா ஆனா இதுவா ஆஹல ஆ சேரி ஏழு வர்ஷொ எ ட்டு வர்ஷொ ஆயிப்போச்சு இதுக்கு மேல வெயிட் பண்ண வேணா அவுங்க லேண் டு வாங்குறதுக்காக கொஞ்சொ காஸ் சேத்து வச்சாங்க அது லேண்ட் வாங்கறது கூட அப்றொ பாத்துக்லா நம்ப இத ஃபஸ்ட்டு இது பண்ணிக்லா நமக்குனு ஒன்னு வே அவ ரொம்ப மெ ஷர் ஆயிட்டா ஏனா அவளோட பேச்சு லே தெரிஞ்சு போச்சி என்னோட ரெண்டாவ்து கொழந்தல்லா பாத்துட்டு போய் ஒரு மூணு மாசத்துல அவளுக் பைத்தியம் புடிச்சிருச்சி கொழந்த இல்லன்றது ஒரு மாரி ஆய்ட்டா அப்ப என்ட்ட கேட்டாரு என்னாடி என்னாடி சொல்ற காசு இருக்கு ஆ ம் மண்ணு வாங்கி போட்ருலாமா இல்ல ஐ வி எஃப் பண்லாமா அது பண்ணாலு ஒரு த்தரொருத்தர் கேன்சல் ஆய்டுன் சொல்றாங்க
ஆமா அது ஒவ்வொருத்தவளுக்கு அது வந்து இதாகுமா ஒவ்வொருத்தவ்களுக்கு இதாகாதுன் சொல்லுவாக ம்
அமௌண்ட்டு போய்டுச்சுன்னா என்னாடி பண்றது அந்த அமௌண்ட்டு மண்ணு மேல போட்டோன்னா ஒரு மண்ணாவ்து இருக்குனு தோணுது என்னாப் பண்றதுன் தெரிலடி அவர் வந்து ஏதா இருந்தாலு ஓகேன் சொல்றாரு என்ட்ட கேக்குறாருன்ட்டு சொல்லிச்சு நா அதா சொன்ன மண்ணு கூட நம்ம எப்ப வேணாலு வாய்ங்க்கிலா வாடகை வீட்லயே இருந்து வாடக வீட்ல சாவுறவங்க எவ்ளோவோ பேர் இருக்காங்க அது ஒண்ணு பே தப்பில்ல ஒனக்குன் ஒண்ணு இந்துதுன்னா ஒனக்கொரு ஆறுதல்ருக்கு நீ இது பண்ணிக்கடி அ போய்தா பாரு கெடைக்கு அப்டின்ன ஆனா நல்ல வேல ஒரே டைமுக்கு கெடச்சு போச்சு
கெடைச்சிருச்சு ம் ரெண்டா அது என்னக்கா அப்ப ரெண்டா வ ச்சாஹே உள்ள
ஆமா மூணு முட்ட வச்சாங்களா மூணு வச்சு அதுல வந்து ட்டு ரெண்டு மூணு வந்து ஒரு தடவ மூணுமே நல்லா இருக்கா வெயிட் பண்ணி பாப்பாங்களா
ஆமா அது பதினஞ்சு டேஸ் கழிச்சு ஒரு தடவ பாத்துட்டு அதுக் ப்பறோ வெயிட் பண்ணி பாப்பா ஒரு மூணு நாலு வரு மாச வரை
ஆமா அந்த மாரி பாத்துட்டு ஒண்ணு வந்துட்டு எடுத்துட்டாங்களா மூணு வேண்டாமா ஒன் ரெண்டு இருக்கட்டு ஒண்ணு எடு த்தரோ சொன்னாங்களா ஏன்னா அந்த ஒன்னு கூட ம் மூணுமே நல்லா இருந்துச்சா ஏதாவ்து மிஸ்கேரேஜ் ஆய் ட்டோ ரெண்டு இருந்துச்சுன்னா மூண் மூணு இருந்துச்சுன்னா சொல்ட்டு தா எடுத் துட்டாங்க அப்பறோ ரெண்டு விட்டாங்க ரெண்டுத்துல கூட எத் பொறக் க்குமோது எப்டி இருக்குமோ தெரியாது கன்ஃபார்ம் கெடையாது எதுவுமே அப்டிங்கிற மாரி இருந்தாங்க நல்லபடியா பைய ஒன்னு பொண்ணு ஒன்னு
ம் ம் ம்
ஆனா ஒன்னு பொண்ணு ஒன்னு பைய ரெண்டு பொண்ணா பொறக்கல ரெண்டு பையனாவு பொறக்குல அதுதா கடவுள் உனக்குன் குடுத்து வச்சிருக்கிறாரு அதிஷ்டோன்டி ஆமா அப்டி ரொம்ப அவ புள்ள பொறத்துது நா அவ்வளோ சந்தோஷப்பட்டே அவ மாசமா இருக்ககுள்ள ஆகட்டு ஒரு கொழந்த பொறந்துச்சுனா அவுங்க வீட்டுக்காரு ஃபோன் அடிச்சு சொல்லு போது எனக்கு அப்டி ஒரு
இவுங்க வந்து ம் ம்
ந்த இப்ப ரெண்டு கொழந்தைங்க ஒரு மொதல் வர்ஷ பர்த்டே வந்தது போய்ட்டு பாத்துட்டு வந்தே இப்ப நல்லா இருக்குல்ல ஏன்னா ஏ கூட இருக்க எல்லாரு கேப்பாங்க ஆ அவ்ளு நானு ஃப்ரெண்டு அவ எல்லாத்துக்கு எனக்கு வருவா அவ அம்மா வீடு அம்மா விடுங்கதா அவ்ளுக்கு அவ கட்டிக்கிட்டது சென்னைய்ல அங்கெருந்து இங்க வந்தாவே என்னய பாக்க வந்துருவா பாத்துட்டுதா போவ அவ வந்து என்ன போ பாத்துட்டு போனாவே பா எல்லாரு கேப்பாங்க இன்னோ ஓ கூடாதான கல்யணா ஆச்சி எனக்கு அவ்ளுக்கு ஒன்னா தா கல்யாண ஆச்சி ஒ கூடாதான கல்யாண ஆச்சி ஒன் கூடாதானே கல்யாணாச்சி இன்னுமா இன்னுமா இன்னுமானு இவுங்க என்னுமோ காசு குடுக்குற மாரி இவுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாரு
கஷ்டமா இருக்கு ம்
அவுங்க மாமனாருக்கு லேட்டா தா பொறந்துதா அது மாரி அவுளுக்கு லேட்டாதா பொறக்குமா அப் டின்னு சொல்ட்டு ஐ வி எப் ன்னு கூட வெளில யாருக்குமே தெரியாது
சொல்லல ம்
ம் நார்மலா பொறந்தா ஆனா ரெட்டப்பொறம்பு பொறந்ததுதா காட்டி குடுத்து போச்சி ரெட்டப்பொறப் பொறக்கு போய் எல்லா இப்ப ரெட்ட பொறப் பொறந்தாலே ஐ வி எஃப் தா பண்றாங்கன்னு தெரிஞ்சி போயி எல்லாரு ஆ இன்ஜக்‌ஷன் மூலியமா பொறந்துச்சா இன்ஜெக்ஷன் மூலயமா பொறந்துச்சானு எல்லாரு எப்டி பொறந்தா என்னா கொழந்த பொறந்துச்சில்ல வேலய பாருங்க கொழந்த பொறக்கலன்னா பொறக்கல பொறக்கலன்னு பொறந்துச்சுன்னா அது எப்டி பொறந்தது ஏ பொறந்தது ஏ ஒன்னு பொறந்தது ஒன்னு பைய ஏ பொறந்ததுன்னு கேள்வி ஓ அப்பறொ இப்ப நல்லா இருக்காங்க மொதல் வர்ஷொ பர்த்டே கொண்டாடிட்டாங்க
நானு கேள்வி கேட்டா என்ன
அதுதா அய்யயோ சுத்தி சுத்தி கேள்வி கேட்டே தா இருப்பாங்க நம்புட்ட சாவர வரைக்கி ஏ இன்னிக்கி செத்துட்ட நாளைக்கு சாவ வேண்டிதானேன்னு கேப்பாங்க அந்த மாரி ஆளுங்க
ம்
சனிக்கெழமைல போயி வெள்ளிக்கெழம இன்னிக்கெலா சாவாத நல்ல நாளு இல்ல லேட்டா சாவுன்னுவாங்க
அது வேறயா
மனுசாளுங்க அந்த மாரி இருக்காங்க மாமியார்லா ஒங்கள்ட்ட கொணமா பேசுவாங்களா
வாய்ப்பேல்ல
ஐய்யய்யோ
ஒங்க வீட்ல
ஐய்யய்யோ அது போய் சேந்துருச்சி ஆமா ஏ பையன் இருந்த வரைக்கு ஒன்னுல்ல தனியா இருந்துட்டதுனால ஒன்னு தெரில
தெரியல ம்
தனியாந்தனால பெருசா ஒன்னு தெரிஞ்சிக்ல ஆனா அப்பப்ப வந்து போபோதே வெஷோ எப்பயேஒரு தடவந்து வந்துட்டு போனாலே வெஷோ மாரி ஏதாவது ஒன்னு சும்மாவே ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க எதுக்கு சும்மாதான இருக்கோ கெளப்பி உட்டு போலா ஒரு வாரோ சண்ட போட்டுகுட்டுனிட்டு
ம் ம்
ஒன்னு இல்லாத்துக்கில்லா சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்குல்லா இது பண்ணிக்குவாங்க
சண்ட ம்
பாசமாவு இருப்பாங்க பாசமாவு நடந்துக்குவாங்க ஒரு பூ பெறிச்சுட்டு வந்து தருவாங்க அந்த மாரி நல்லாவு நடந்துக்குவாங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்ளோ அதே அளவுக்கு ஏதாது கொஞ்சொ கொஞ்சொ அதா பாசிட்டிவு இருக்கு நெகட்டிவு இருக்கு அந்த மாரிஆளு வெறுக்கவு முடியாது த இது பண்ணிக்க ரொம்ப தலைமேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கவு முடியாது
முடியாது ம்
நானா கம்முன்னு இருப்பா அவங்கள திட்ட மாட்டா எங்க வீட்டுக்கார் ஏதாவது அவங்கள பத்தி பெருமையா பேசுனதா எனக்கு கோவோ வந்
வந்துரு அது எல்லாத்துக்கு வந்துரு
எனக்கு தனிப்பட்ட மொறைல்லா அவங்க மேல காண்ட ஏறாது கம்முன்னு தா இருப்போ அவங்களாகட்டு நாத்தனார் ஆகட்டு அவங்க பச எல்லாரையுமே இவரு ஏதாவது பெரும பீத்தனாரு எனக்கு செம டென்ஷன் ஆயிடு அப்பதா நா திட்ட ஆரம்பிச்சிருவே அ
அ